வணக்கம்
ஹலோ வணக்கம்
வணக்கம்ங்க இப்போ எனக்கு வந்து நா போன ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி என்னோட கசினோட கல்யாணத்துக்கு நா போயிருந்தே நீங்க பேசிருந்திங்களா அவங் ளோட அஹ் வீடு ஒப் ஓப்பனிங் சார்மனிக்காக கேட்ரிங் கூப்ட்டு நீங்க அது இதுன்னு சோ அதா அ அதே மாறிதான் இன்சிடென்ட் இப்போ போன வாரம் என்னோட கவின் இல்ல நடந்துச்சி எங்க க அ பாரம்பரியம்படி பாத்தீங்கனாக்க ஆ கல்யாணத் துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்குனா எப்படினா ஃபார் எக்ஸாம்ப்ல் கல்யாணோ வந்து அ அ ஏப்ரல் பத்தொம்போதுனா அங்க இருந்து ஒரு த்ரீ டேஸ் பிஃ ஃபோர் அதாவுது ஏப்ரல் சிக்ஸ்டீன்ல இருந்தே நம்மளுக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆயிடும் விருந்து ஆஹ மார்னிங் இல்ல வந்து நைட் வரைக்கு அங்கதான் சாப்பாடு அதுக் அப்புறோ கல்யாணத்துக்கு அப்புறோ ஒரு த்ரீ டேஸ் சோ சிக்ஸ்டீன் டூ குவெண்ட்டி த்ரீ வரைக்கு விருந்து சோ அதுக்கு வந்து அ வெறும் மெயின் ஈவன்டுக்கு மட்டு கேட்ரிங் அர்ரேஞ் பண்ணிருந்தாங்க வெறு கல்யாண அன்னிக்கு மட்டும் காலையில மதியானம் நைட்டு ஸோ கேட்ரிங்னா நீங்க சொன்ன மாறி எல்லா வேலையும் அவங்கதான் பண்ணணும் நம்ம வந்து வெறும் மெட்டீரியல்ஸு அவங்க கேக்குற அந்த காய்கறிகள்லா வாங்கி குடுக்கணும் ஆனா இங்க வீட்டுல பாத் த்தாக்கா எங்க அம்மா எங்க மாமி அப்புறோம் வந்த புது ரிலீ குட்டீஸ்லா என்ன பண்ணாங்கனா வீட்ல அவங்ளுக் தேவையான விஷயங்கள் வந்து வீட்டில அரச்சு குடுக்க ஆரம்பிச்சாடாங்க இஞ்சி பூண்டு அந்த இதுலா கேப் ப்பங்க பேஸ் த்து அத அரச்சு குடுக்குறாங்க அதுக்கப்புறோம் காய்கறிகலாம் கொஞ்சோ வெட்டி குடுக்குறாங்க சில சில விஷயங்களா கேக்குறாங்க கேட்ரிங் ஆளுங்க வந்து எல்லா வேலையும் அவங்களே செய்ய மாட்டுகுறாங்க சில விஷ்யங்கள்ல வந்து நீங்க வீட்ல இருந்து கொஞ்ச கொண்டு வாங்க செஞ்சுத்தா சொல்லி அப்டி கேட்டு கொஞ்சம வேல நம்ம தலையில தள்ளிட்றாங்க சோ அதா நானும் நனைச்சேன் க டீன்னா ஃபுல்லா செய்ய மாட்டாங்களா ஏன் அவங்க கிட் ட எல்லாத்துக்குதா நம்மக் பணம் குடுக் குறோம் ஏன் இப்டி பண்றாங்க ஒரு முக் அ நேரத்ல கூட வீட்ல இருக்க ஆளுங்க வந்து வேல செஞ்சிட்டேந்தா கா எப்பதான் அவங்க வந்து நேரத் த்த வந்து சந்தோஷமா செலவிடுவாங்க த லேடிஸ் கிட்ட பேஸ் சொல்வாங்க அதுல்லா நெனச்சி நானு ஆனா எங் இது எப்படி இதை வந்து நிறுத்த முடியும் எனக்கு தெரியில்ல ஏன்னா வந்து அட் அட்லீஸ்ட் அந்த ஒரு ரெண்டு நாளைக்காச்சு அவங்க ஃப்ரீயா இருக்கணு வர்ற போற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசணு சந்தோஷமா இருக்கணு ஆனா இந்த கேட் டரிங் ஆளுங்க எதாச்சு ஒன்னு சொல்லி சொல்லி இது அப்படி இது இப்படின்னு சொல்லி அவங்க தலையில கட்டி அந்த நாள்லயு வந்து வேலை வாங்கி சோ அதுதான் இப்படிதான் நடந்துச்சு இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்னோட கசின்க்கு கல்யாணமும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்களா என்னோட கசின்க்கு கல்யாணோ ஆச்சு பாத்திங்களா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அஹ் அவளுக்கு வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு களா முன்னாடி கலாண ஆச்சு அப்ப வந்து நா பாத்திங்கனா க்கா ஆ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் முன்னாடியே நா அவங்க வீட்டுக்கு போயிட்டே எல்லா வேலயு நாந்தா செஞ்சே எல்லா வேலயுனா அங்க கேட்ரிங் வேலை அப்பற ஊர்ல இருந்து வர்றவங்களுக் பிக் அப் பண்ணு டிராப் பண்ணு லோகேஷன் அனுப் பனு அதுக்கப்பற அங்க வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து ஹோட்டல்லா ஹோட்டல்ல தங்க வெக்கணு எதாச்சி வீடுனா வீட்ல போய் விடணு சோ இது மாதிரிலா பண்ணிட்டு இருந்த அப்ப வந்து எனக்கு கல்யாண ஆவுல நா வந்து திங்களா இருந்தே எனக்கு பேமிலி இல்ல கொழந்த இல்ல இந்த கசின் போன மாஸ்சோம் பாத் திங்கனாக்கா என்னால அந்த அளவுக்கு எங்கே ஜா ஒர்க் பண்ண முடியல்ல ஏன்னா எனக்கு ஃபேமிலி வந்ட்டாங்க மனைவி வந்துட்டாங்க கொழந்தைங்க வந்ட்டாங்க சோ அவுங்க வந்து ஒரு மார் தீ அ இது பப் பேச ஆரம்பச் தா விளையாட்டாதா சொன்னா எதோ மீன மீனிங்கால்லா சொல்ல மீன் புல்லா பாசித் வந்து ரொம்ப எங்கேஜ்டாய் இல்ல அ இத அவர் பணல அ இவே வந்து அ அ அஞ்சுமாஸ் சொன்னாங்க பட் எனக்கு தெரியு அவ வந்து மீனிங் ஃபுல்லாஸ் சொல்லல அர்ட் பண்ணனு சொல்லல்ல பட் என்னோட கண்டிஷனு அப் அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸு ஏன்னா இப்போ வந்து ஃபேமிலி இருக்காங் கொழந்த இருக்காங்க சோ டைம் வந்து என்னால கொடுக்க முல்ல சொல்லி எனக்கு ஒருஉ கொஞ்சோ தப்பா மாரி இருந்துச்சு பட் என்ன பண்றது லைப் அப்டிதானேன் சொல்லி நா ஏது கண்டுக துல நானு
இல்ல இல்ல கரெக்டுதா அந்த மாதிரி வந்து அ என்ன சொல்றது அ சிலப்போ அ அந்த மாதிரி இருக்கோ அது வந்து இப்போ சிலப் பேர் இருக்காங்க காஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லா இருப்பாங்க அ ஒரு என்ன சொல்றது ஒரு போக்கிங் நேச்சரோட நம்ம எவ்வளோதா வேல செஞ்சாலு அவுங்களுக் வந்து வந்து ஆல் ஆஃப் த சடன் அவ ஏன் அந்த வேல செய்ய முடியறதில்ல அது வந்து யோசிக்க மாட்டாங்க அ நம்மளோட சி சுட்ச்வேஷன் என்ன அந்த மாதிரி யோசிக்கவே மாட் டாங்க என்னோடைய பங்க்ஷன்லியு இப்ப ரீசன் பங்க்ஷன்ல எல்லாமே கரெக்டா லைக் அவுங்கள்க்கு அட்லீஸ்ட் நா எல்லாமே முடிக்கிற மாதிரி அ இருந்தே ஆனா இப்ப எப்புடின்னா பங்கஷன்ல எல்லாருமே மெஹந்தி வெப்பாங்க சோ நா என்ன பண்ண அந்த மெஹந்தி வந்து எங்ளோட அ இப்போ நம்ம நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா அ நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நாங்க வந்து மெஹந்திக்காக சொல்லுவோ அது வந்து என்ன சொல்றதொரு சம்பிரதாயம் மாரி வெச்சுக்கோங்ளே அப்போ நா என்ன பண்ண அந்த மெஹன் பி அப்போ அ அந்த மெஹந்தி ஆர்ட்டிஸ்ட வந்து ரெண்டு நாளா அ பிரிச்சு வர சொன்ன சோ அ ஒரு நாள் வந்து என்னோட எல்லா ரிலேட்டிவ்ஸ்கு போட்டு விடுங்க அப்போ வந்து நா எல்லா வலியூ செஞ்சறே அப்டின்னு அப்றோ இன்னியு ஒரு நாள் ஆ வந்து கடைசீல அ நா போட்டர்ற ஏனா அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ளுக்கு வீட்ல எந்த வேலையு இருக்காது அஃப்கோஸ் அதுக்கப்றோ என்ன பங்க்ஷன்ஸ் ஆரம்பிச்சுருனா வீட்ல சாப்புறல இல்ல எல்லா ரிலேட்டிவ்ஸு வந்துருவாங்க சோ சாப்றதுலேந்து எல்லாமே வெளியதா ஆ அந்த பந்தலேலா கட்டி இருப்பாங்கில்லையா அப்ப வந்து நானு கொஞ்சோ ரிலாக்ஸ்டா இருப்பே மத்தவங்க யாருக்கு வேலை இருக்காதுனு சொல்லி டு அந்த மதி பிரிச் சு அந்த மாரி அப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லா மெஹந்தி போட்டுட்ருக்கம் போது நா வந்து ஆ அந்த ஒரு நைட் டூ ஓ க்ளாக் வரைக்கு அடுத்த நாளுக்காக எல்லா அரேஞ்மெண்ட்ஸு பண்ணியிட்ருந்த அப்போ வந்து யாருமே எதுவ்மே பேசல ஆனா அடுத்த நாள் அதுவு ஈவ்னிங் ஆறு மணிக்கி அது வரைக்கு நா எல்லா வேலையு செஞ்சுட்தா இருந்த ஆறு மணிக்கி கரெக்ட்டா நா உக்காற்ற உக்காந்து ஒரு ஒன் அவர் ஆயிடுச்சு அந்த மெஹந்தி போட்றதுல ஆ அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது என்னோட நாத்தனாரோட குரு அவுங்க மேல வந்து சொல்றாங்க என்னப் பண்ணிட்ருக்கனா நா மெஹந்தி போட்டுட்ருக்க பாத்துட்டு அவ்ங்க ஒரு மாரியா ஒரு சொல்லுவோ இல்லையா ஒரு மாரி அவ்ங் சழிச்சிக்கிறது அந்த மாரி நா சொன்ன என்ன ஆச்சு அப்டிம் போது இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பங்க்ஷன்ல அ மெஹந்திங்கிற ப்ரோக்ராமே வெச்சுக்கக் கூடாது அப் அப்டினு அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாட்டிங் ஆயிடுச்சு நா சொன்ன என்ன ஆச் டு அப்டிங்கும்போது இல்ல அ இந்த மாதிரி மெஹந்தி எல்லா வெச்சுட்டு உக்காந்துட்ருக்கும் போது வேற வேலலா வந்து நின் நின்னுருச்சு இல்லையா அப்டினு
ஆமா
அப்போ நா என்ன பண்ணேனா நீங்க உங்களுக்கு என்ன வேலன்னு சொல்லுங்க நா வந்து ஹேண் வாஷ் பண்ணிக்கிற அந்த வேலைய நம்ம பண்லனா அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுருச்சு ஓகே நம்ம சொன்னது வந்து தப்புதா அப்டினு நா அதா சொன்னே ஏ நேத்து வந்து நீங்க எல்லாருமே போடம் போது அப்போ உங்களுக்கு வந்து சலிச்சுக்கலையா ஆஹ் அந்த மாதிரிதா இப்போ என்ன சொல்றனா இந்த ஒவ்வொரு இதுல ஒரு கெஸ்டு அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா இப்போதைக்கு என்னனா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணு ஆ என்ன சொல்றது இப்போ நா இந்த இடத்துல தப்பே இல்லையே இப்ப எனக்கு பதிலா நீங்க எல்லாருமே கூட வேல செய்லாமே நீங்க செய் செஞ்சுட்டு இருக்கும் போது நா செஞ்சே ஆக்சுவ்லி ரிலேட்டிவ்ஸுங்கிறது ஹொ ஹெல்ப் பண்றதுக்கு தா இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றது க்குதா சோ அதுக்கப்பறோ அவுங்க பீல் பண்ணாங்க இல்ல இல்ல நா சொன்னது தப்புதா சாரி அப்டின்னு நான் சொன்னே சாரி கேக் இருகறதுகெல்லா ஒண்ணும் இல் இப்போ ரிலேட்டிவ்னா வீட்டல ஒரு என்ன எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும் தவிர போக்கு வந்து இருக்கவே கூடாது அதுக்கப்பறோ அவுங்க வந்து யோசிச்சுக்கிட்டாங்க கரெக்ட் தான என்ன விட சின்னவளா இரு இருந்தா கூட கரெக்டா பேசுறா அப்டின்னு அதுக்கப்பறோ ஒரு அவுங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுறது அவுங்க முகத்தலயே நா பாத்தே அ ஒரு ஒரு ஹப் ஒரு ஃபீலிங்கோட இருந்தாங்க ஆனா என்ன சொல்றது இப்போதைக்கி அது வந்து மஸ்ட் நீடட் எல்லாத்துக்கோ அது புரிய வெக்கணு அப்டிங்கறது பஸ்ட் எல்லா அவுங்க பேசாம இருந்துக்குவோம் இல்லையா நம்ம எல்லா சரி அவுங்க எதனாலாலும் யோசிங்க யோசிச்சுட்டு போங்கன்னு ஆனா இப்பெல்லா நா பேசாம மட்டும் இருந்தா அவுங்க இன்னியு நாலு வார்த்த நம்மல பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க
உம் கண்டிப்பா ஏன்னா ஆல்மோஸ்ட் ட்டு மெஜாரிட்டி ரிலேட்டிவ்ஸ்னா அவுங்க நேச்சரே இப்டிதா இருக் க்கு எதாச்சி குத்தி காட்டி பேசுவாங்க எல்லாம் அவுங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாக்கா நாம கொஞ்சோ டவுனா இருந்தாக்கா அத கம்பேர் பண்ணி பேசுவாங்க சோ படத்துல மோஸ்ட் க்டா அப்டிதா இருக்கும் படத்துலேருந்து பாத்தாக்கா சின்ன வயசுல நம படத்துலாம் பா போ என்னடா இப்டி இருக்காங் ஏனு பாத்து நம்ம இது பண்ணுவோ பட் இப்ப பெருசாயி வளந்தோனதா தெரியுது ஓகே இது மார்லா இருக்காங்க படத்துல கேரக்ட்டர் அதுலா உண்மதா
இல்ல இல்ல கரெக்ட்டு தா அந்த மாதிரி நெறையா எடத்துல இருக் க்காங்க ஐயோ சில சில டைம் நம்ம வீட்லயே ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க இப்ப எக்ஸாம்பிள் மட்டு சொல்றே என்னோட சித்தியா இருக்கட்டு என்னோட மாமியாரோட தங்கச் ச்சியா இருக்கட்டு யாராவ்து ஒருத்தர் வந்தா கூட அந்த அந்த காலத்துல வந்து அந்த நேச்சர் யோ இவ இப்டி பண்ணிட்டாளே அஹ் என்ன உன்னோட மருமக ஆஹ் செய் சில பேர் சொல்லுவாங்க என்ன உன்னோட மருமகள் எப்பப் பார்த்தாலு வேல செஞ்சு டேருக்கா கொஞ்ச நேரோ உக்கார சொல்லுனு ஆனா சில பேர் நம்ம எவ்ள செஞ்சாலு என்ன உன்னோட மருமக வேல வேலையே செய்றதில்ல சோ அந்த மாதிரி நெஜமா நம்மளோட அட்மோஸ்பியர்லன்ட்டு இல்ல அது வந்து என்ன சொல்றது அந்த பழைய காலத்துல அந்த ஜீன் வந்து கலந்துருக்கு இப்ப நம்மளோட ஜெனரேஷன் இருந்தாதா எல்லாமே என்ன சொல்றது இக்னோரன்ஸ்ங்கிறது ஒரு அ அந்த இதே வரு அப்டினு
கண்டிப்பா அது தெர்ல அதெல்லா வந் து ஆ பொறப்புல இருந் து அவுங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லா வந்து இது தப்பு இப்புடி பேசக்குடாதுன் சொல்லி வளக்கணு அது அனா இந்த இ இது வந்து மோஸ்ட்டா வந்து உமெஸ் கிட்ட தா இருக்கு நா உங்கள இது பண்னு சொல்ல ஒரு ஜென்ரலா சொல்றே
இல்ல கரெக்ட்டு தா கரெக்ட் கரெக்ட் நா பாக்ற வரக்கு வந்து விமன்ஸ் தா ஒருத்தருக் கொருத்தவே னிமியே விமன்ஸ் தா
ஆமா ஆமா அது ஒரு இதே இருக்கு ஆஹ ஒரு உமனோ ப்ப எனிமி வந்து உமென்தான்றமாரி ஒரு ப்ரோஅப்ல நானு படி
சேரி ஓகே ரொம்போ என சொல்றது இந்த டாப்பிக்னால என்னோட பழைய அந்த மெமரிஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணதுக்கு ரொம்போ ரொம்போ நன்றி
நன்றி நன்றி வணக்கம்